ஹ ப்ரோ கேக்குதுங்ளா ப்ரோ
கேக்கல ப்ரோ
ன்னா ப்ரோ பண்றிங்க
சும்மா தா அப்பா எங்க
உங்க அண்ண என்ன ப்ரோ பண்றாரு ப்ரோ
சொல்லு ப்ரோ
ப்ரோ என்ன அப்றமா த்ரீ ஃபிஃப்டி வாங்க்கிறிங்ளா
ஆ
அப்றமா வந்து வாங்கிக்கிறிங்ளா இல்ல நா போய்ட்டு சில்ற மாத்திட்டு வர்ட்டா ப்ரோ
ப்ரோ தெருக்கடைக்கு போனு ப்ரோ வா போ
ஏ கைல தா ப்ரோ இருக்கு காசு
ஆமா ப்ரோ தெருக்கடைக்கு போணு ப்ரோ
செரி இரு ப்ரோ பைக் இல்ல ப்ரோ கோழி வேற‌ கத்திட்டே இருக்கு ப்ரோ நா ங்க போனா அங்க சகுனமே செரி இல்ல ப்ரோ
செரி ப்ரோ
என்னா ப்ரோ பண்றிங்க வீட்டுக்குள்ளயா ப்ரோ போய்ட்டிங்க வீட்டுக்குள்ளயா ப்ரோ போய்ட்டிங்க ஏம் ப்ரோ போனிங்க நெட்டு வராது போய்ட போது ப்ரோ
கடைக்கு ப்ரோ
செரி ப்ரோ வெறுப்படிக்குது இங்க யாருமே இல்ல ப்ரோ வெறுப்படிக்கிது ப்ரோ
என்னா ப்ரோ பண்றிங்க படுத்துட்டுருக்கிங்ளா உக்கான்ட்டு இருக்கிங்ளா
சும்மாதா ப்ரோ இருக்கே
உங்க வீட்ல எல்லா எப்டி ப்ரோ இருக்காங்க
நல்லா இருக்காங்க ப்ரோ
ப்ரோ உங்க இன்ஸ்டா ஐ டி பாத்தம் ப்ரோ உங்க இன்ஸ்டா ஐ டி ய பாத்தம் ப்ரோ பயங்கரமா வச்சிருக்கிங்க ப்ரோ நீங்க அதுல உங்க பிக் ஃபேன் ஆய்ட்டே ப்ரோ நானு ப்ரோ உங்க உங்களான்ட ஒரு ஆட் டோக்ராஃப் ஒண்ணு கெடைக்குமா ப்ரோ
கெடைக்காது ப்ரோ பிஸி யா இரு
ப்ரோ அங்கருந்து பேசிட்டு வந்தம் ப்ரோ வீட்டுக்கே வன்ட்டம் ப்ரோ இப்பதா மூனு நிமிஷ ஆயிருக்கு ப்ரோ
செரி ப்ரோ
எதுனா கேளுங்க ப்ரோ என்னால முடில
நீங்கதா ப்ரோ கேக்கனு இது உங்களோட உங்களோட இது ப்ரோ பய
செரி செரி ப்ரோ பெருமையா இருக்குமா அவமானமா இருக்குமா ப்ரோ உங்ளுக்கு
பெருமையா இருக்கும் ப்ரோ
இல்ல ப்ரோ அவமானமா க்கும் ப்ரோ புரில
ஏது ப்ரோ
அதே காாகப்பங்க சாரத்துல சொல்லு ப்ரோ
சொல்லு ப்ரோ நீ தா சொல்ணு
ம் புரியுது ப்ரோ
செரி ப்ரோ
டி அப்பறமா
உள்ள ப்ரோ சார்ஜர் போட்டு வர ப்ரோ சார்ஜர் பதிமூனு
என்னது ப்ரோ என்து கூட மூணு தா இருக்கு உன்னுது எத்தனை இருக்கு ப்ரோ
ப்ரோ ப்ரோ கொஞ்ச சுவிட்ச்ஆப் ஆய்டும் ப்ரோ
ப்ரோ பதினொன்னுக்குது
ப்ரோ இது சுவிட்ச் ஆஃப் ஆய்டுமானா ப்ரோ
ஒகே ப்ரோ
ப்ரோ எனக்கு தெரிஞ்சு
எது ப்ரோ
சார்ஜரு
இரு ப்ரோ சார்ஜர் போட்டு எட்த்துன்னு வரே
செரி செரி ப்ரோ இந்த ஒரு கால் எங்கிட்ட இல்ல ப்ரோ ஒரு ப்ரோ என்ட்ட
என்னாச்சு ப்ரோ உன்து
பட ஒன்னு பாத்திருந்த ப்ரோ அப்டியே போயிர்ச்சு ப்ரோ மொத்தமே
என்னது ப்ரோ போய்ர்ச்சு மொத்தமே
ஆ கேக் ப்ரோ அச்சச்சோ அச்சச்சோ ப்ரோ ப்ரோ
ப்ரோ சொல்லு ப்ரோ
தெரியு தெரியு ப்ரோ
விட்டு விட்டு கேக்குது ப்ரோ ஒ வாய்ஸ் வேற
இப்ப ப்ரோ
என்னது ப்ரோ கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ
அதனால தா உனக்கு அடிக்கமாட்னுது
அப்டியெல்லா இல்ல ப்ரோ என்னது ப்ரோ
ப்ரோ அப்டித்தா நெனைக்கிறே ஒங்க வீட்டுக்குள்ள போய்டு
சொல்லு ப்ரோ ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ வெள்ல அதா ப்ரோ பண்ட்டு இருக்கே இங்க வேற செம வெயிலா இருக்கு ப்ரோ
சேரி ப்ரோ
என்னது ப்ரோ
இங்கெ கூட்தா ப்ரோ
ம் என்னா ப்ரோ பண்றீங்க
சும்மாதா ப்ரோ ஒக்காந்துக்குறே இல்ல ப்ரோ
ப்ரோ இந்த வார நெட்டு காலியாகப் போது ப்ரோ சார்ஜரு காலியாகப் போது ப்ரோ பாருங்க ப்ரோ
எடிட் ப்ரோ
ன்னா ப்ரோ பண்றீங்க
சும்மா தா ப்ரோ ஒக்காந்துக்கே
சும்மாதா இருக்குறே சும்மாதா இருக்குறே அப்டிங்கற வேலைக்கு எங்கனா போலால ப்ரோ
எங்க ப்ரோ போற்து
எங்கனாலு போகலால ப்ரோ
நீ வா ப்ரோ போகலா
ப்ரோ எனக்கு வேற படி ப்ரோ
சேரி ப்ரோ
என்னா பண்றதுனே தெர்ல ப்ரோ
லீவ் ப்ரோ
நீங்க என்னா பண்ட்டுருக்கீங்க அதா பண்ணலான்ட்டுருக்கே நானு இப்ப போய் படுத்துர்லான்ட்டு
சும்மா தா ப்ரோ ஒக்காந்துக்கறே
அலோ கேக்குதா ப்ரோ
அலோ
கொழால வேற தண்ணி போயிட்டுருக்கு ப்ரோ
அலோ கேக்குதா ப்ரோ
கேக்குது ப்ரோ விட்டு விட்டு கேக்குதுங்ளா
ப்ரோ நீங்க வெள்ல வந்துருங் ப்ரோ
வெள்ல தா ப்ரோ இருக்கே
சேர் ப்ரோ இப்ப கர்ட்டா கேக் ஃபஸ்ட்டு‌ விட்டு விட்டு கேட்டுச்சு ப்ரோ ஃபஸ்ட்டு‌ விட்டு விட்டு கேட்டு
அப்ப கரட்டா உள்ள போயிட்டு வந்தே ப்ரோ தண்ணி ஆஃப் பண்ட்டு வந்தே
ப்ரோ அதுக்கே வந் நெட்டு கெடைக்க மாட்து ப்ரோ
ம் ம் இங்க ரொம்ப மோசோ ப்ரோ கிராமோ எல்லா ப்ரோ நெட்டு கெடைக்க மாட்து ஒன்னு கெடைக்க மாட்து ப்ரோ ஒய்ஃபை போலான்ட்ருக்கே ப்ரோ
செரி ப்ரோ போடுங்க ப்ரோ
எவ்ளோ ப்ரோ வரு ஒய்ஃபையி
ஒரு நெட்டுனா அஞ்சு ஓட்றதுங்
ப்ரோ அதா ப்ரோ ஒய்ஃபை எவ்ளோ ப்ரோ வரு
எழ்நூர்ருவா ப்ரோ மாசோ கட்
ஓ மாசோ எழ்நூர்ருவா கட்ணுமா ப்ரோ
ஆம் ப்ரோ அது போடத்துகு மூணாய்ர்வா செலவாவு
மூணாய்ருவா ப்ரோ செலவாவு
ஆமா ப்ரோ
அவ்ளோவா
ஆமாங்க ப்ரோ
ஆ ப்ரோ இங்க வேற இது வேற முஞ்சிச்சி ப்ரோ கீழ ஒரே சவுண்டா இருக்கு இங்க
ஏங்க ப்ரோ
ஒரு கொம்ப எடுத்து செவுத்த தட்டுன்னா அது இதுவாயிடுச்சு
செரி ப்ரோ
கால்ல ப்ரஷ் எல்லா பண்ணீங்களா இல்லயா ப்ரோ அப்டியே சாப்பிட்டீங்களா
ப்ரஷ் பண்ட்ட ப்ரோ
ப்ரோ நீங்க ப்ரஷ் பண்ல ப்ரோ எனக் தெரியு ப்ரோ
ப்ரோ ப்ரஸ் பண்ட்டுதா ப்ரோ வந்து பட்த்தன்னே நீங் வந்தீங்கல
ப்ரோ உங்க ஏரியால மாஞ்செடி எல்லா இருக்கா ப்ரோ
இருக்கு ப்ரோ
ப்ரோ உங்க ஏரியால மாமரோ
இருக்கு ப்ரோ வேணுமன்னா வா ப்ரோ
ஆமா ப்ரோ வேணு ப்ரோ டோர் அண்ட் டெலிவரியா ப்ரோ
டோர் அண்ட் டெலிவ்ரி தா ப்ரோ
ஆல் ஏரியா அவலபிளா ப்ரோ
ஆமா டூ
உம் எவளோ ப்ரோ ஒரு கிலோ
அறுவது ரூபா ப்ரோ ஒத்த கிலோ
ப்ரோ ஒரு கிலோ அருவது ரூபாவா என்ன சொல்றீங்க சொல்றீங்க அருள் அவ்வளோ ப்ரோ அருவருபாவ ப்ரோ இங்கயே கம்மிதா ப்ரோ
சரிங்கோ
நாற்பது ரூபாவாகாட்டியு இந்த ஒரு கிலோ
ஏ ப்ரோ
நீங்க என்னா பா அநியாயத்துக்கு ரெண்டு சொல்றீங்க
வாக்கோ உங்களுக்கு எடுக்குதா
ம் என்னது ப்ரோ
அப்புறம் ப்ரோ உங்களுக்கு எழுவருவா ப்ரோ
நிலோக் பாவ ப்ரோ
ஆமா ப்ரோ
ப்ரோ நாற்பறவாதா ப்ரோ ஒரு கிலோ என்னா ப்ரோ என்கிட்டயே போய் சொல்ரிங்க
ப்ரோ நாபருவா இல்ல அம்பறுவா
ப்ரோ அம்பறுவா இல்ல ப்ரோ நாபருவா ப்ரோ
சரி ப்ரோ
ப்ரோ ஒரு எறும்பு அப்படியே தெரு கட பின்னாடியே போயங்கறே புடிக்க போற ப்ரோ
சரி ப்ரோ
ப்ரோ அத்தை கட்டு நீங்க எங்க ப்ரோ
தெற்லையே ப்ரோ
அதா ப்ரோ தெரில
இன்னு ஆட்ரூ எதுவு வரல ப்ரோ கல்யாண ஆட்ரு
து எது சொன்னாக ப்ரோ
எது எங்க ப்ரோ
ஊத்துக்கோட்ட சொல்லிருந்தனே ப்ரோ
உண்மையா ப்ரோ
புரில
உண்மயா ப்ரோ
ஆ ப்ரோ ஆனா எவ்வளோ தா தெரியல ப்ரோ அதுக்கு
சரி ப்ரோ முந்நூறா இருந்தா போவியா ப்ரோ நீ
முண்ணூறு ரூவாருந்தா போமாட்டே ப்ரோ வாய்ப்பே இல்ல
முண்ணூத்தி அம்பது ரூவான்னா
முன்னூத்தி அம்பது ரூவான்னா போவோன்னு நெனைக்கிறே ப்ரோ
செரி ப்ரோ
என்னது ப்ரோ
செரி ப்ரோ
உம் செரி ப்ரோ
செரி ப்ரோ
டைமு ஆவுது ப்ரோ வக்கட்டுமா ப்ரோ
செரி ப்ரோ
ஓகே ப்ரோ அப்புறமா சார்ஜர் போட்டு கால் பண்றே ப்ரோ
செரீ ப்ரோ